ஓ
சொல்லுங்க
சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மாதா நீங்க என்ன பண்றீங்க
ஆஸ்யூஷுவல் சும்மாதாங்க
ம்
உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் பத்தி நீங்க பேசனுங்க அப்புறோ நெறைய நீங்க நா சொல்றே ஒவ்வொன்னா பேசுவோ நீங்க அதுக்கெல்லா பதில் சொல்லுங்க ஆ உங்களுக்கு த உடிவுகள்னா என்ன சொல்லுவீங்க
எனக்கு புடிச்சது சாப்பாடுலன்னா இது பு சாதம் அப்புறோ அ வேற என் தோச ச அந்த மாரி சொல்லா
ம் நான்வெஜ்ஜு
நான்வெஜ்ல பாத்தா சிக்கனு ப்ரானு ஃபிஷ்ஷு
ஆ
அதுக்கப்ரோ வெரேதுல்ல அப்ரோ காலிஃப்ளரு வேணா எனக்கு பிடிக்கும்
ம் ம் ஆ ம் வேற என்ன சொல்லா ஆ நீங்க பாட்கஸ் பாப்பீங்களா பாட்காஸ்ட் பாட்காஸ்னா என்னா ஒருத்தவங்க ஒர் அ ஒருத்தவங்க கூட ஒன்னொத்தவங்க இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவாங்க லைக் எப்பப்பா அவங்கல்லா தெரியுலங்க
எனக்கு யாரையும் தெரியாதுங்க
செரிங்க செரிங்க எங்க உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்ருகுலங்க அந்த மாரி ஏதாது செர் சொல்லுங்க
எனக்கு ட்ரீம் டெஸ்டினேஷன்லா ஏது பெருசா இல்ல சும்மா ஒரு கம்பெனியில பிளேஸ் ஆகணும்
ஓஹோ இப்போ வந்து நீங்க ஒரு வேலக்கு போனும் அது அத தாண்டி லைக் இந்த மாதிரி இந்த பிளேஸ்லாம் நான் விசிட் பண்ணும் இதலாம் நான் பாக்கணும் அப்படின்ற ஒரு பிளேஸ்னா
நான் வந்து அந்த ம் டி டிலட் இருக்குல்ல அந்த அந்த கம்பெனி அதுக்குள்ளே வந்து விசிட் பண்ணும்ன்னனு ஒரு ஆச நல்லாருந்துச்சு நான் ஒரு இன்ஸ்டரம் ரீல்ஸ் பாத்தன்
உள்ள நல்லா சூப்பரா அந்த சாப்பிடுற எடோ அப்ரோ அப்பப்ப பண்றது டிலைட்
டிலைட்டா
டெலைட் உம்
ஆ ஓ
அத விசிட் பண்ணுனு ஒரு ஆச
ஏங்க ராதர்தன் கம்பெனிங்க ஜஸ்ட் ஆ நாட் யார் ஜாப் ஒவ்வொரு ட்ரீம் கம்பெனி அதெல்லா இல்லங்க உங்ளுக்கு இந்த எடத்துக்கு போனோ அப்டின்ட்டு லைக்கு வாள் பாறை அப்டி சொல்லுங்க
அதா சொல்லா நெனச்ச வாள் பாறை அப்றோ கூழாங்கல் அது அப்றோ கன்னியாகுமரில திருவள்ளூர் ஸ்டாச்சூ சன்ரைஸ் பாக்கணுன் ஆச வேற திருச்செந்தூர் ரொம்ப பெரிய
எல்லா ஜம்முனு போயில்லா விடுங்க ம் அப்புறம் நீங்க ஏதாச்சு கேளுங்க நா சொ
நா உங்களுக்கு எந்தெந்த ப்ளேஸ்லா போணுன்னு ஆச
எனக்கு பெருசா பிளேஸ் போணுன்லா நெனச்ச ஆச இல்லங்க எனக்கு என்ன ஆசன்னா ஒரு நல்ல ஒரு பீ எனக்கு என்ன மாரி எடத்துல பீஸ் குடுக்குமோ அந்த மாரி அது மாரி எட்துக்கு போனு லைக்கு நீங்க சொன்னீங்களா சன்ரைஸ் பாக்ணு சன் செட் பாக்ணு ஒரு நாச்சர் நா மட்டு அந்த எடத்துல ஒரு பீரீஸ் டார் அந்த மழ வர மாரி ஒரு சீசன் வாட்டர் ஃபால்ஸ் லைக் இந்த மாரி திங்ஸ் தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க
ம்ஹு ம் ம்
அதுக்கடுத்து வேற என்ன சொல்லும்னா ஆ மேக்சிமம் இதாங்க அப்பறம் பீச் லைக்கா நா மட்டு பிளஸண்டா
ஓகே ஓகே
ம்
வார
நீங்க தா சொல்னு சொல்லுங்க
நான்தா சொல்ணுமா
ம்
ப்ளாண் பண்ணிக்கிங்க இதயாய்
பெருசா ஓ பெருசா வந்து என்ன சொன்னனா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் லா இல்லங்க அ எப்டி சொல்றது அத பத்தி எனக்கு அவ்ளோவா கேட்டா அது குடுக்கூ
அப்டின்றதுல்ல இப்ப ஏ ஐ ல்லா யூஸ் பண்றாங்கல்ல அதெல்லா உங்களுக்கு வந்து நல்லதுன் தோண்தா இல்ல கெட்டதுன் தோண்தா அந்த மாதிரி
இ இல்ல அட்வான்ஸா போது எல்லாமே நல்லதுதாங்க அதுகிட்ட இருந்து நம்ப ஒரு விஷயத்த கத்துகர்தோ லைக் அதுலைக் அதுக்கிறுக்க ஐக்யூ நாலேஜ் வந்து நம்பள வழத்துக்குணு நானு பன்னிட்டு இப்ப நா போ ஏ நம்ம நெறைய திங்ஸ் வந்து அது கிட்ட லேர்ன் பண்ணு லைக் அதோட ஃபாஸ்ட் ஒரு திங்க கேட்டா அத டக்கு டக்குன்னு குடுக்குதுல்ல அந்த மா அந்த மாரி வந்து ஹியூமன் பிரெயின் வந்து டெவலப் ஆகணுன் நா நெனக்கிற என் பை மை பாய்ண்ட்
ம்
அது மாரி என்ன சொல்றீங்க
வந்துர்லா வந்துர்லா
ரைட்டுங்க பாராட்டு கூட விஷயொ அந்த ஸ்போட்டிவ்நெஸ் ஆ உங்கிட்ட நல்ல விஷயமா தெரியிது
தேங்க்யூ
ஏங்க வேற என்ன பேசலா சொல்லுங்க
வேற
சமயல்லா சமப்பிங்ளா ஒங் சமைக்கத்தெரிமா ஃபர்ஸ்ட்டு
எனக்கு சமயலே தெரியாதுங்க
என்னங்க இப்டி சொல்டீங்க
நா‌ சமச்சது பாத்தா இது வரைக்கு நூடுல்ஸ் செஞ்சிருப்பே தோச செஞ்சிருப்பே அந்த மாத்ரி தா அவ்ள் தா
வேறெது நீங் கத்துக்கிட்தில்லயா அது மேல போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லயாங்க ஒங்ளுக்கு
இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு சாப்பறதுலதாருக்கு அது செய்யறதுல இருக்கறத விட
சூப்பருங்க நீங்க
அதுவு எங்க எங்க அம்மாவு விட மாட்டாங்க அந்த மாரி செய்யவு எதனா கேட்டா அவுங்களே செஞ்சு தந்துருவாங்க
ஓ ரைட்டு
ம்
அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலா ம்
ஒங்ளோட ஸ்கூல் லைஃப் பத்தி எதாவ்து சொல்லுங்க லைக் நீங்க அட்மைர் பண்ண விஷ்யோ நீங்க எதல்லா பண்ணோன் சொல்லிருந்த அந்த மாரி லைக் அந்த மாரி
பண்ணது
க்ளாஸ் ஹவர்ஸ்லயே சாப்பறது அப்றோ அந்த மாரி ஸ்நாக்ஸ்ல்லா அச்சு புடிச்சிட்டு சாப்டுவோ அதெல்லா ரொம்ப மிஸ் பண்றந்தா நல்லாருக்கு அப்போல்லா ஒருத்தர் ஸ்நாக்ஸ் எட்த்துட்டு வந்தாலு அது இப்ப ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட்டா இருந்தா கூடொ அத பாதியா பிரிச்சு அ புடுங்கி ஒருத்தருக்கு குடுக்காம கூட சாப்ட்ருவோ அந்தளவுக்கு
ஆ அது ஒரு தனி சுகங்க அ பங்கிட்டு சாப்றத விட
எத்துட்டு வராங்ளோ அவுங்களுக்கு கெடைக்கிதோ இல்லயோ கூட இருக்றவங்களுக்கு தா நறைய கெடைக்கு
அது எல்லா எடுத்துட்டு நகுந்தாங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் லைக் அந்த மார் தா இருக்குறாங்க
ம்
ஆ என்னோட ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்னுனா நாங்ளு அப்டிதா நாங்க அஞ்சு பேர் மொத்தொ அஞ்சு பேர்னா நாங்க அப்டிதா லைக் காலைல எங்ளுக் நறைய க்ளாஸ் வந் நடிக்கு முன்னாடி நறைய முன்னாடி வந்து படிக்கிற மாரி இருக்கு அப்டின்ற போது பாக்கறது அதிகமாருக்கு எப்ப சாப்பாடு வருன் காத்துட்ருப்போ கரெக்டா கரெக்ட்டா வரு தென் வந்து ஓபன் பண்ணுவோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டு சாப்ட்டது இல்லாம லஞ்ச் லஞ்சு சேத்து காலைலே காலைல வந்து கணக்கு வாத்தியார் வருவாரு அவரு சொகமா கணக்கு புரியணுன் எங்ளுக்கு போடுவாரு ஆனா நம் மொதல் பெஞ்ச்லே ஒக்காந்து ஜம்முனு தூங்குவாரு
ம்ம்..
அது எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இருக்காங்ளே ஓட்டி ஓட்டி ஓட்டி அப்டில்லா திருந்த மாட்டே அப்டின் நறைய சாப்டுவே
சாப்ட்டு சா
இதாங்க எங்க என்னோட வேலயே அதுவுஅழகா ஃபஸ்ட்டு பென்ச்சுங்க
நீ ஃபஸ்ட்டு பெஞ்சில இப்டி இந்தளவுக்குன்னா நாங்க லாஸ்ட்டு பெஞ்சுங்க நெனைச்சு பாருங்க அவ்ளோதா நாங்க அவர்கிட்ட அதாவது எங்க மேக்ஸ் சார்கிட்ட வாங்காத திட்டே கெடையாது சேர் போடுவோ நீல்டௌன் போடுவோ எங்க கிட்ட கோவமாயி அவரு டென்ஷன் னாயி எங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்னு கூட சொல்லிட்டு அந்த அளவுக்கு போய்ட்டாரு
அது செரி
அதுல என்ன தனியா மட்டு கூப்ட்டு அட்வைஸ் எல்லா பண்ணியிருக்காரு இந்த மாரி அந்த பசங்க கூட சேராத உன்ன பத்தி எனக் கு தெரியு நீ படிப்பே கொஞ்சோ அப்பெல்லா சொல்லிருக்காரு ஆனா லு அவர் சொல்லிட்டான்றதுக்காக பிரெண்ட்ஸ் எல்லா விட்டுட்டு போக முடியுமா அவரு முன்னாடி செரிங்க சார் செரிங்க சார்ன்னு சொல்ட்டு அவர் பீரியட்ல மட்டு வேற எடத்துல போய் உட்காந்துப்போ அப்புறோ மறுபடியு அங்க போய் உட்கான்ட்டு பழைய மாரி பண்ணிட்டு இருப்போ அதெல்லா ஒரு மெமரிஸ் தா
ஆ கரெக்ட்டு தாங்க வாஸ்தும் தா பேசும்போது கேட்கவில்லை
கரெக்டா வர்றவங்க எல்லா எங்கள எப்டி எல்லா பிரிக்கலா ஒருத்தர் ஒரு டெஸ்க் ஃபஸ்ட்டு டெஸ்க்கு ஒருத்தர் அந்த சைடு இந்த சைடு பிரிச்சு பிரிச்சு உட்கார வச்சு பாப்பாங்க
ஆ கராய்ட்டுங்க யாரு ஒன்னா இருந்தாலு அது என்ன கண்ணுபட்டுறுது தெர்ல பிரிச்சறாங்க பிரிஞ்ச்சறோ நடதுட்டா அதுலந்து ஒடுருது ஒரு லேர்னிங் ஐ மீன் ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கற மாரிதா நடுக்கு இந்த மாரி இருந்த நம்மளால பேஸ் பண்ண முடியு சாந்கிற யூஸ் பண்ண முடியு லைக்கு அந்த மாரி சொல்லுவர
உம் அது என்ம உண்ம தா பட் அது கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு
க க ஒரு கஷ்ட தா நம்மளுக்கு எல்லாத்துக்கு கத்து தர தெரியுமா அந்த கஷ்டத்துலயு நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த புரிய வைக்கணும்ன்றதக்காண்டி தா அந்த கஷ்டமே வருனு சொல்லுவாங்க அத அனுபவ சொல்றங்க நானு கொஞ்ச நாளா கொஞ்ச நாளா அனுபவிச்சிட்டு இருக்கா
நா அவ்ளோ அனுவ வச்சுட்டு தாங்க இருக்கு ஸ்கூல்ல தா அப்டி பண்றாங்கன்னு பாத் தா காலேஜ்ல அதுக்கு மேல அந்த பிளாக் இந்த பிளாக் தனித்தனியா போட்டாங்க பிளேஸ்மெண்டுன்ற பேர்ல
ரைட்டுங்க செரிங்க நம்ம அப்பமா பேசுவோங்க ரைட்டு பாய்